மன
ஆ வணக்கம் பேசலாமா
ஆ பேசலாம் நல்லா இருக்கீங்களா
சலா ஆ நல்லா இருக்க நல்லா இருக்கிறீங்களா ஆ இன்னைக்கு விவசாயத்த பத்தி பேசுவோமா
ஆ கண்டிப்பா பேசலாமே
ம் அ நீங்க எப்படி விவசாய குடும்பமா இல்ல எப்படி உங்க வீட்டுல உங்க உங்க அப்பா அம்மா அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க தாத்தா பாட்டி
என் எனக்கு முன்னாடி உள்ள தாத்தா பாட்டிலா வந்து விவசாய தா எங்க அப்பாவுமே விவசாய தா பண்ணிட்டு இருக் தாரு அத தொடர்ந்து என்னுடைய என்னுடைய கூட பிறந்தவங்களும் வந்து இப்ப விவசாயத்து மேல ஈடுபாடு இருக்கிறதுனால அவங்களுடைய கல்வி கல்வி படிப்ப முடிச்சுட்டு அவங்களு அந்த விவசாயத்த த்து மேல ஈடுபாடு காட்டுறாங்க விவசாயம்னா வந்து இந்த நெல் பயிர் அது மட்டு இல்லாம இந்த காய்கறி காய்கறி தோட்டம் வீட்டுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரில்லாம் போடுறதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க உங்க வீட்டுங்கள்ள அந்த மாதிரி யாராரு
எங்க வீட்டுல வந்து எங்க தாத்தா பாட்டி ம் பாட்டன் பாட்டி எங்க அம்மா அப்பா இப்ப எல்லாருமே பாரம்பரமா வந்து விவசாய தான் இன்னைய செகண்ட் வரையு விவசாயதான் பண்ணிட்டு ருக்கோம் இந்த நிமிஷம் வரையூ இப்ப கூட எங்களுக்கு வந்து கோடைல நெல்லு போட்டிருக்கறோம் ஆ தென்னை தென்னை தென்னந்தோப்பு வச்சிருக்குறோம் அதாவது ஒரு வயல்ல வந்து மெயின்டென் பண்ண முடியாம அத பராமரிக்க முடியாம என்ன பண்ணி இருக்கிறோம் அ தென்ன தென்னதோபா போட்டுவிட்டு தென்னையு ஒரு வருமான தான அதுவு ஒரு விவச சாயத்தல சேந்ததுதா அப்பற வந்து இன்னொரு வயல்லல பாத்தீங்கன்னா உளுந்து போட்ருக்கறோம்
ம்
ஆமா இப்படி வந்து நிறைய நிறைய இது ஏனா விவசாயங்கிறது வந்து நம்ம இப்ப இன்னைக்கு ஒ மூணு வேலையு நம்ம சாப்படுறோனா அது வந்து விவசாய விவசாயிட்ட இருந்துதா நம்ம வந்து அவங்க உ உற்பத்தி பண்றது தா நம்ம வாங்கி சாப்பிடறோ அது இல்லன்னா அதை நாட் டின் முதுகெலும்பு விவசாயங்கிறது அ சொல்லுவாங்க அப்டிங்கற மாரி இப்ப வந்து ம் நம்ம வந்து இந்த இப்ப நெல்லு எப்டி அத அறுவடை பண்றாங்க அப்டிங்கற பத்தி பேசுவோமா
ஆ கண்டிப்பா பேசலாமே
அ உங்களுக்கு தெரியுமா அத எப்டி செய்றாங்க எப்டி அத வந்து ஆ எப்படி அத இது பண்ணி எப்படி பாதுகாத்து த்தனை நாளையில அத அறுக்குறாங்க நடவுறாங்க அப்ப உங்களுக்கு தெரியுமா அ து
ஆ எனக்கு அத பத்தி ஒரு ஒரு ஒரு ஓரளவுக்கு தா தெரியு முழுமையா யா எனக்கு தெரியாது ஆ எனக்கு தெரிஞ்சது வரையு சொல் ஆ ஆ சொல்லுங்க கண்டிப்பா
சேரி ஓகே அ நா வந்து அதுல அதுனால நா அதெல்லா வந்து டெய்லி நானு இது பண்ணுறே அப்டிங்கிறனால நா உங்களுக்கு சொல்றே ஒரு நடவு அ அதாவது ஒரு நெல்லு அத அறுவடை பண்ணி நம்மளுக்கு சாப்பாடுல அரிசியா வரணும்னா கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆகு
ஆமா
ஆறு மாதம் ஆகு ஆ ஓ ஃபஸ்ட் வந்து ஒரு மா அப்படின்னா நூறு குழி
ம்
நூறு குழி ஒரு வயல் ஒரு மா இருக்கு அப்டின்னா நூறு குழிங்கிற அப்ப நூறு குழிக்கு என்னண்ணுனா ஆறு மரக் க நெல் பவுண் வித நெல்லுனு சொல்வாங்கல வித நெல்லுங்கறது அப்ப ஒ துமா நெலத்தல என்ன பண்ணுவாங்க கொஞ்சோன்னு குறிப்பிட்ட எடத்த மட்டு அத சீர் பண்ணி அதுல வந்து உழுது தண்ணி பாச்சி அதுல உள்ள அந்த குப்பை எல்லாத்தையு எடுத்துட்டு அந்த ஆறு மரக்கா நெல்லுன்னு சொல்றோம்ல அத வந்து ஒரு சாக்குல கட்டி தண்ணிக்குள்ள ஒ ஒரு நாள் ஃபுல்லா ஊறு ப்பாங்க அதாவது மூழ்கி வச்சுருப்பாங்க ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணு இப்பன்ன இப்ப இன்னைக்கு நைட்டு போட்டாங்கன்னா நாளைக்கு சாய்ங்கால வரையு அது தண்ணிக்குள்ளயே கிடக்கணு தண்ணிக்குள்ளேயே கடோட்டி தூக்கி வெளில வச்சிருவாங்க அந்த நெல்ல தூக்கி வச்சு நல்லா வெயிட் நல்லா பெரிய கல்லா தூக்கி வச்சிருவாங்க அப்பதா அந்த தண்ணி எல்லா வடியும் தண்ணிக்குள்ள தானே வச்சிருக்கனும் அது
ஆமா ஆமா
தண்ணிக்குள்ளேயே வச்சு நல்லா காத்து எல்லாம் போகாத அளவுக்கு நல்லா துணிய போட்டோ சாக் க்க போட்டோ மூடி வச்சிருவோ மூடி வச்சுட்டு மறுநாள் பாத்தீங்கன்னா அது முளப்பு வந்திருக்கு
ம்
அதை எடுத்துக்கிட்டு நாங்க பண்ணோ அந்த நார்த்தாங்க நம்ம சரி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா தண்ணி ஊத்தி உழுது எல்லாம் பண்ணி ச்சிருக்கோ பாத்தீங்களா அங்கே கொண்டு போணு அங்க கொண்டு போயி அதை வந்து வெறச்சு விடணும் அந்த நார்த்தங்கால்ல ஆறு மரக்க நெல்லையும் வெறச்சு உடணும் வெறச்சி விட் ட்டு தண்ணி நெறையாவு இருக்க கூடாது கம்மியாவு இருக்க கூடாது நெல்லும் தண்ணியும் தெரிகிற மாதிரி சிலாப்பா தண்ணி கட்டி உடணும் கட்டி விட்டுட்டு காஞ்சிறக் கூடாது காஞ்சி வெடிச்சிடவும் கூடாது தண்ணி ரொம்ப கிடந்தா அழுகியு போயிரு ரெண்டுமே ஆபத்து தான் உவங்களுக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க பகலைக்கு தண்ணிய வடி கட்டி விடுவாங்க ஈரமா வச்சிகிடுவாங்க நைட்டுக்கு ஃபுல்லா வச்சுக்கிடுவாங்க தண்ணிய ஏன் நைட்டுக்கு ஃபுல்லா வச்சுக்கிடுவாங்கன்னா நைட்ல மழ பெஞ்சுச்சுன்னா நெல் என்ன பண்ணும் அங்கனக்கங்கன அங்கனக்கங்கன தான் கிடக்கு அந்த சேர்ல
ம்
மழ பெயல இன்ன ஒண்ணு தண்ணி ஊத்தி ஒரே சைடு அரிச்சிட்டு போய் ஒரே எடத்துல வச்சிரு நெல்ல அப்போ மொளைக்காது அப்ப நைட்டு்ல்லா தண்ணிய ஃபுல்லா வச்சிருப்பாங்க காலையில வடிகட்டிருவாங்க இது வந்து மொளைக்கிறதுக்கு மூண் நாள் ஆகூ அத மொளைச்சி வெளியில ஏற்கனவே மொளகட்டிதா இருக்கூ மறுபடியும் பாகி அது வெளியில வரதுக்கு மூணு நாள் ஆகூ அது மொளைச்சி இருவத்தி ஆறு நாளையிலருந்து நுப்பது நாளைக்குள்ள அத நம்ம பறிச்சி நடணும் அந்த பறிச்சி நட்றதுக்கு என்ன ஒண்ணு நா ஆமா இருவத்தி ஆறு ஆ ஆமா இருவத் த்தி ஆறான் நாள்ளேந்து நுப்பதா நாளுக்குள்ள பறிச்சி அத நடனு அதுதான் பக்குவொம் அந்த நடவு நடவு போட்றதுக்கு அந்த நாத்து வளர்றதுக்கு என்னா பக்குவோ அதுக்கய் அந்த இருவத்தி நார் நாள் குள்ள நம்ம அந்த வயல என்னபன்னு செல்மப்படுத்தணு உழுவனு தாக் சுழுவணு அப்பற வந்து அதுல உள்ள சுத்தி உள்ள வரப்ப வெட்டணு வரப்பு வெட்டிட்டு தண்ணி பாச்சணு அதுக்கு அடி ஒரன் சொல்லுவாங்க அது போடணு கு ப்ப போடணு எல்லாத்தையு சமம்படுத்தி அதுக்கு எடையில ஓர் மாவுக்கு ஆறு பேர் நடவு நட ஆள் கூ புடணு வரப்பு வெட்ட ஒரு ஆள கூப்புடணு உழுவ ஒரு ஆள கூப்புடணு நாத்து பறிக்க ரெண்டு பேர கூப்புடணும் இவ்வள பேற நம்ம ரெடி பண்ணிக்கணும்ணு நாத்து பறிக்கிறதுக்கல்ல இந்த வேல பாக்குறதுக்கு அந்த இருவத்தி ஆறான் நாள்லேந்து நுப்பது நாளுக்குள்ள அத பறிச்சி அத நடுவாங்க நட்டுட்டு அதுல என்ன பண்ணுவாங்க நட்டு ந நடவு வந்து ஒரு சேத்துக்குள்ள ஒரு அதாவ்து நம்ம ஒரு சேத்துக்குள்ள தண்ணி இது நடவு நடையில என்ன பண்ணோ தண்ணி மெதந்துகிட்டு இருக்கூ அதை என்னன்னோ லைட்டா வடிகட்டிட்டு கொஞ்சமாகிட்டு நறையா வச்சா என்ன பன்னு வேறு வந்து மேல மெதந்துரு கம்மியா வச்சா வெடி ச்சிபேரும் அதனால அத ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த வேறு புடிக்கிற வரையு பாதுகாத்து அத அப்டியே வளர வுடணு வளர வுட்டு அத் தோக பூச்சின்னு வரு அதுக்கு வராத அளவுக்கு மறந்தடிக்கணும் அதுக்கப்பறம் ப கருது பரிக்கினும் கடுது படியிற நேரத்துல வேணனு இந்த குருவிய எல்லா வந்து பறந்து பறந்து அத பறிச்சுட்டு பேயிரு
ஆமா ஆமா இத நா கே இதையு நா கேள்விப்பட்ருக்கே அதுக்காக வந்து இந்த வயல்ல வந்து கவர கட்டி பறக்க விடுறது வெள்ளக்கல துணிய போ கட்டி பறக்க விடுறது நடுவுல கொம்பு நட்டு இந்த மாதிரியான செயல்லா செய்வாங்க அந்த மாரிதா நீங்களு பண்ணுவீங்ளா
மயிலு வரு மயிலு வரு நாங்க என்ன பண்ணுவோம்னா என்ன பண்ணுவோம்னா போயி தட்டு எடுத்துக்குட்டு சுத்தி வரப்போ சுத்தி சுத்தி உடியேந்து அடிப்போ
ஆ இந்த சத்தத்தனால அந்த சத்தத்தனால குருவில்லா ஓடிடு ம் இந்த வேலைய நீங்க குருவி எல்லா டைமும் பண்ண முடியாதுல்ல இதுக்கு ஒரு நிரந்தரமான எதனா ஒரு வேல வெச்சிருப்பீங்ள நீங்க
இல்லை அது வந்து குருவி வந்து கால வேலையிலயு வராது மத்தியானத்துலயு வராது சாய்ங்கால நேரத்துல வெயில் சாஞ்ச நேரத்துல தா வரு
ஓ
அப்பதா அந்த சாய்ங்கால நேரத்துல போயி என்னபண்ணு செலப் அ செல நேரோ என்ன பண்ணுவாங்க வெடிய வெடிப்பாங்க இந்த ஆபத்து இல்லாத வெடி இருக் ம் பாத்தீங்களா சவுண்டு் குடுக்குற வெடி அத வெடிச்சு வுடுவாங்க அ ஆ நாங்க என்னவண்ணுவோ தட்டு எடுத்துட்டு நாங்க சின்ன பிள்ளைகளெல்லா என் இன்னொன்னு சின்ன புள்ளில்லா எங்க அம்மான்னு ஸ்கூல் வுட்டு வந்த ஒனே தட்டு எடுத்து குடுத்து ஓடி தட்டு ஓ வய்ல்ல அடி அப்பின் மோ நாங்க சுத்தி சுத்தி சின்ன பிள்ளைல் தான வெளாட்டு பக்கத்து கொலைல பக்கத்து கொலைல்லா அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க நாங்க நீ அடிக்கிறியா நா அடிக்கிறியான்னு நாங் அடிக்கிறது அடிச்சிட்டு அது வந்து வெளஞ்சி அந்த தோக பச்ச கலர்ல இருக்கும் பாருங்களா அந்த தோக அதெல்லாம் பழுத்து பழுத்து மஞ்ச கலர் வந்ததுக்கு அப்பறோ அத அறுக்குறதுக்கு ஒரு யடத்த ரெடி பண்ணி வச்சுக்குடணு அறுத்து கொண்ணாந்து அத ஒருக் மேட்டுல வெக்கணு ஒரு களத்துல வெக்
களத்து மேடுன் சொல்லுவாங்க கரெக்ட்டுங்களா களத்து மேடு ம்
முன்னாடி வந்து வந்து ஆள வுட்டு தா அறுப்போ அறுத்து ஒரு நாள் காய வுட்டு மறுநாள் கட்டி கொண்ணாந்து வச்சி ஆ க ம் அ நெல் அடிக்கிற மிஷின்ல வந்து அடிப்போ இப்ப அப்டி இல்ல நேரடியா வயலுக்குள்ளே மிஷின் வந்துரு உள்ளாறயே அறுக்கு உள்ளாறே கொடுத்துடு தனியா தோகையை போற்றும் அப்டி வந்து இருக்கு அதை வந்து இவ்வளவு பாதுகாத்து அத கொண்டு வர்ரதுக்குள்ள எடையில கருத அறுக்குற நேரத்துல மழ வந்துச்சுன்னா அப்புடியே சாஞ்சு போயிரு அப்டியே புல்லா அந்த படுத்துரு அப்ப படுக்கையில என்ன பண்ணு தெரியுமா அந்த ஈர கீழே வந்து சகதி தானே உங்களுக்கு கீழே சேரா தானே இருக்கு அதை நெல்லு படுத்துச்சுன்னா என்ன பண்ணம் மொளச்சுரு
அம் ம்
நெல்லு மொளைச்சிரு அந் சகதி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பன்றோ நெல்ல கொண்டு போயி சகதில போட்டு மொளைக்க வெக்கிறோ அந்த சேர்ல போட்டு மொளைக்க வெக்கிறோ அப்போ அந்த க நெல்ல அறுவடை பண்ற நேரத்துல கீழே சாஞ்சி சின்னா என்ன பண்ணு மறுபடியு மொளைக்க ஆரம்பிச்சிடு அதோட என்னன்னா நெல்லு வந்து கீழே கிடந்தா மொளைக்கிறதுக்கு அதோட வேல அது அப்டிங்க இல்ல நேதே அந்த நேரத்தில மழை வந்துரு அதெல்லா மழையெல்லா பாத்து பாதுகாத்து அதை இது பண்ணி அத நெல்ல கொண்டு வந்து மறுபடியு தாத்தி அதுக்கப்புற அத கொண்டோயி வியாபாரிக்கு குடுக்குரத்து அதாவது சொன்னோம்னா உழவ கணக்கு பாத்தா உழவு குச்சி கூட மிஞ்சதுன்னுசொல்லுவாங்க அந்த அளவுக்கு பாதுகாத்து அந்த சாப்பாடு வந்து நம்ம தட்டுக்கு வருது அதனால தா நம்ம உணவு வேஸ்ட் பண்ணாம தேவையான அளவு மட்டு சாப்ட்டுட்டு எங்க போனாலு சரி வீட்ல சமச்சி சாப்ட்டாலு சரி வெளிலோ நம்ம போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோ அங்கே சாப்ட்டான் செரி ஒரு தேவையான அளவு மட்டு சாப்பாட வாங்கிட்டு சாப்புடுவோ அப்டிங்கறது உணவு வேஸ்ட்டு பண்ணக் கூடாது அப்டிங்குறதுல இந்த நேரத்துல உங்கள்ட்ட இத பகிர்ந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி வெவசாய குடும்பத்துல இருந்து நா பேசுனே இத பத்தி அப்டிங்கறதுல ரொம்ப சந்தோஷோ
ம் கண்டிப்பா இந்த விவசாயத்த வந்து நீங்க அடுத்த தலமுறைக்கு சொல்லிக்குட் தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து இத இத பத்தினா முழு முழு ஒரு சிந்தனை இருக்கு அதன அது முழு அனுபவமு உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்சது வரையு அவ்ங்க விவசாயம் நாத்து நடுவாங்க அதா அரு ங்க அதுக்குள்ள இவ்வளவு வேல இருக்கு அப்டின்னு சொல்லி நீங்க எனக்கு இந்த இந்த டைம்ல நீங்க கத்துகொ டுத்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இது மேல வந்து ரொம்ப ஆர்வமு இருக்கு ம் சொல்லுங்க
இதுல பத்தீங்கன்னா ஆறு பேர் உட்டு நடவு நடுறோம்னு சொல்றோம்ல அதை என்ன பண்ணுவோ நம காசு ஒரு ஆளுக்கு இவ்வளவது முன்னூறு ரூா முன்னூத்திஐம்பது ரூ காசு கொடுப்ப ஒரு ஆளுக்கு அத என்ன பண்ணுவாங்க எங்க அம்மா இப்ப உங்க வீட்டல நட வச்சிருக்கா உங்க வீட்டல வந்து நா வேல பாப்பே நீங்க வந்து காசு குடுக்க தேவையில்லை நீங்க வந்து எங்க வீட்டுல நடவு நட்டுட்டு போயிடணு மாத்து வேலை அப்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் மாத் இங்கு வேல ஆ இப்படி வேற ஒரு ஆறு பேருக்கு பாத்து வச்சிருவாங்க எங்கம்மா போய் உங்க வீட்டல ஒரு ஆறு பேரு வேல அடுத்தடுத்து நடவு வைக்கிறவங்க வீட்ல ஆறு பேத்துல அவங்க ஆறு பேரும் வந்து ஏ வீட்ல வேல பாத்துட்டு போயிருவாங்க ப்ச் அதாவது சம்பளத்துக்கு சம்பள வந்து சம்பள கொடுக்காம கழிஞ்ஞிக்கிறோ அப்படிங்கிற மாரி அது மாரியு செய்வாங்க அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க காசு ச ச தவிர்க்க முடியாதது சூழ்நிலையில வந்து காசு கொடுத்தும் கூப்புடுவாங்க தா
ம்
ஆ இதோட முடிசுக்கிடுவோ இதோட முடிச்சுடுவோ தம்பி வந்துச்சு